ஆ வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே ம் சாப்பிட்ல இனிமேதா சாப்புட்ணு நீங்க சாப்ட்டாச்சா
இல்ல இல்ல இதுக்கப்புற தா சாப்பிட்ணு
நல்லதுப்பா
என்ன பண்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
ந ஒர்க் பண்ணலமா நா ஹவ்ஸ் ஒய்ப் தா ம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ம் என்ன படிக்கிறீங்க
பீ காம்
நல்லது நல்லது ஹாம் சரி பி காம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அக்கௌண்ட்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சோ டீட்டெய்லா சொல்றீங்களா
பி காம்ல வந்து ஃபினான்சியல் பத்தி இன்கம் டேக்ஸ் பத்தி ஒரு மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு கம்பென்ல வேர்ஹவுஸ்ல எவ்ளோ ப்ரடட் ப்ராடட் வருது எவ்ளோ ப்ராடட் போவுது ப்ராஃபிட்டா லாஸா இதெல்லாமே அக்கௌண்ட்ஸ் பண்றது பி காம் தா
நல்லதுமா
ம்ம்
எனக் தெரி இப்ப டேக்ஸ்லா போட்றாங்க இப்ப கோல்டுக்கெல்லா டேக்ஸ் போட்றாங்கல்லியா அது பத்தி உங்குளுக்கு எதுவு தெரியுமா அது வந்து த்ரீ பர்சன்ட் போட்றாங்க அ அது எதுக்காக அந்த டாக்ஸ் போட்றாங்க எப்டி நம்ப அத புரிஞ்சுகிட்டு கொடுக்கறது
எனக் தெரிலியே எனக் தெரிலியே அத பத்தில்லாம் அத பத்தல்லா தெரியாது நம்பளுக்கு படிக்க சொன்னா படிப்பே அவ்ளதா
ம்ம்
ம்ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா பி ஏ படிச்சிருக்கம்ப்பா
பி ஏ
பி ஏ தமிழ்
பி ஏ தமிழ் தான
ம்
முடுச்ட்டிஹ்ளா
நா முடுச்ட்டமா நா ஹவுஸ் ஒய்ஃப் நானு
ம்ம்ம்
ம்ம்
அது செகண்ட் டிகிரி போட்றதான
செகண்ட் டிகிரி எங்க ஃபேமிலியே ஆளா ஆனதுக்கப்பறோ போட முல்ல நா கரஸ்ல போட்ட அத முடிக்க முடியில அத அப்டியே உட்டாச்சு
ஓ
ம்
கரஸ்ல போட்டு முடிச்சர்லால்ல அதுக் சொல்றே
ம் ஆமா கரஸ்லதா போட்டே அத ஃபுல்லா முடிக்க முட்ல ஏனா ஃபேமிலி அது இதுன் ஆனதுக்கப்றோ எங்க பசங்கள பாக்கத சரியா இருக்கு நேரோ
ஓ ஆமாம்மா செரி அதனால விட்டுட்டீங்க செரிப்போது நம்புளுக்கு அப்டினு ம் ம் இல்ல எதாச்சி ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதாச்சி வேல இருந்தா போய் பாருங்க
ம் உங்களுக்கு தெரிஞ்சு எதாது இருக்கா
எனக்கு தெரிய்லியே சொல்றே நீ ட்ரை பண்ணு ட்ரை பண்ணா கெடைக்குல்ல
அ நா ட்ரைப் பண்ணிட்டு தாம்ப்பா இருக்கே ம் ஆமா
ட்ரஸ்டா அவர் பேச்சு இர்ந்தா அவர் பேச்சுல என்னன் பாருங்க கெடச்சா அப்ல லக்குதா
அ சொல்லுங்க புரியில
எதாச்சு ஒரு ஒர்க் ப ஒரு ஒரு த்ரீ அவர்ஸ் ஃபோர் அவர்ஸ் ஒர்க் பண்ற மாரி சொல்ற
ஆமா சொல்லுங்க அந்த மாரி எதுல போய் சர்ச் பண்றது
வெள்ளேந்து தெரில எதாச்சு ஒரு யாரு மூலிமா ஒங்க ஃப்ரெண்டுங்க யார்னா பண்ணுவாங்களே
ம்மா
ம் அப்டி கேட்டு சொல்றே ம் அதுல கேட்டு அதுல எதாச்சு வருல்ல அதுக்கு சொல்றே
சரிப்பா சரிப்பா
ஆமா
இப்ப டாக்ஸ்ஸல்லா போட்றாங்களே அது எத பேஸ் பண்ணி போட்றாங்க
டேக்ஸ்ஸா
ம்
எனக்கு அத பத்தி எல்லா தெரியாதுங்க
அப்டியா
ம்
உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்குன் சொன்னீங்ளே அதா கேட்டே
இன்கம் டேக்ஸ் இருக்கு அது இன்கம் டேக்ஸ்ன்னா வந்து ம் அது வந்து எப்டி சொல்றது நம்மளுக்கு சம்மாதா வந்துணுக்குது உன்னு அது எத பத்தி யு அதெல்லா ஒண்ணு இல்ல நா பைனல் இயர் படிச்சினு இருக்கே
ம் ம்
ம் ம் சோ அத பத்தி நம்மளுக்கு இன்னு தெர்ல
ம் ஹும்
ம் இன்னு எதாச்சு பண்ணு க்ளாஸ்க் போணு
ம்
ம்
ம் கம்ப்யூட்டர் கோர்ஸ்லா எதா பண்ணிருக்கீங்களா
இல்லியே அதுதா போணுமே
ஓ
ஏதாச்சு ஒண்ணு போணும்
இன்னொன்னு நல்லது
அப்பறோ எங்ட்னா நீங்க டூரூக்கு கிரு போயிருக்கீங்களா
ம் போயிருக்கோப்பா
எங்கங்கு போயிருக்கீங்க
ம் நறைய டூர் பாத்தீங்கன்னா இப்ப ஆன்மீக டூர் தா அதிகமா போயிருக்கோ ஆ திருப்பதி திருவண்ணாமல ம் ஆன்மீக டூர் தா அதிகமா போயிருக்கோ அ திருப்பதி திருவண்ணாமல திருச்செந்தூரு
ம்
ம் ஆமா அந்த மாதிரியேதா போயிருக்கோ
ஓ
ஆமா
கேரளா போனோ
ஆ நா நானு கேரளா போயிருக்கே கொடைக்கானல் அந்த ஏரியால்லா போயிருக்கே ம் வற்கலா அதெல்லா போயிருக்கே
த்தே லாஸ்ட்டா எங்க போனீங்க எப்டியிருந்தது
லாஸ்ட்டா போனது பாத்தீங்கன்னா கொடைக்கானல் தா போனே கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சு அதனால எங்கேயுமே அதிகமா போகல செகண்ட் ஆ நறையவாட்டி போயிருக்கே கொடைக்கானல் குற்றாலலா அதிகமா போயிருக்கே
ம்
இப்ப அந்த வாட்டி போன பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டோ அதிகமாருந்துச்சு
ம் ம்
அதனால எங்கேயுமே போ முடியல வர முடியல கஷ்டமாருந்துச்சு
நீங்கள் லீவுட்டம்ங் போயிருங்கீங்க
லீவ் டைம்ல போக்கூடாது அதா தப்பு பண்ணியாச்சு
அது அதுல தா நறைய இது வரு நாங்கலு கேரளா போனோ கர்ட்டா லீவ் டைம் தொர்ந்து காலேஜி ஓபன் ஆகம்போது நாங்க கரெக்ட்டா போனோம் கேரளாக்கு அப்போ மல பெயு ஓரளவுக்கு மழையு வரு ஓரளவுக்கு ஃப்ரீயாவு இருக்கு
நல்லது நல்லது கேரளால எங்கங்க பாத்தீங்க
கேரளால நாங்க மூணார் போனோம்
நல்லது
வர்க்கலா போனோ
ஓ
வாகமான் போனோ
ஓ
எல்லா எடத்துக்கும் போனோ
நல்லது நல்லது
அப்டியே வந்து கன்னியா கொல்லம் பீச் வந்தோ அப்புறோ கன்னியாகுமரி வந்தோ
ஆ கன்னியாகுமரி நாங்களு போனோ கன்னியாகுமரி போனப் இப்பயு ரொம்ப கூட்டோ வந்து ரொம்ப அதிகமா நின்னுச்சு வருச அதிகமா நின்னுச்சு உள்ள போறதுக்கு அந்த கண்ணாடி பாலோல்லா பாக்கறதுக்கு கூட்டோ ரொம்ப அதிகமாருந்துச்சு அதனால எங்களுக்கு டைமில்ல ட்ரெயின் வேற புக் பண்ணியாச்சுன்னு சொ சொல்லிட்டு நாங்க உள்ள போல வெளிய நின்னு பாத்துட்டு வந்தாச்சி
நா சென்லைட் பாத்தோ
ஓ
நாங்க நைட்டே கொல்லம் பீச் பாத்துட்டு அப்டே அப்டே கெனேவாம்லே நைட் ஸ்டே பண்ட்டு மார்னிங் சன்லைட்ட பாத்துட்டு அப்டியே திருச்செந்தூர் வந்தோ
சூப்பர் சூப்பர் ஆ
திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர் முஸ்ட்டு மீனாட்சியம்மா கோயிலு பாத்துட்டு
ம்
அப்டியே வீட்டுக்கு வந்ட்டோ ஒரு செவன் டேஸ் ஆயிர்ச்சு
சூப்பர்மா சூப்பர் நீங்க எதுல போனீங்க ட்ரெய்ன்லயா இல்ல காரா
வேன் வேன் வேனு பத்தம்போது பசங்களே ஃப ஃப்ரெண்டுங்ளே ம் நாங்க மட்டுமே போனு ஆமா ஆமா
சரி சரி ம்
அது வந்து சு ஒரு பத்து பேர் தா வரா மேரி பத்து பேர் வராத மேரி ஐடியா
ஓ
அப்பறோ இது மேரி டே இதா லாஸ்ட்டு ட்ரிப்பு இதுக்கப்பறோ யாரு போக மாட்டோ எல்லாரு இதுக்கப்பறோ காலேஜ் முடிச்சிருவோ அதுக்கப்றோ கம்பெனில லீவு தர மாட்டாங்க
ஆமா
ம் சேரி அதுனால் சொன்னோ சேர் அதுனால இதெல்லா வேலயாவ து அப்டின்னோ சேரி அப்பறோ இப்ப வராதவ்ங்க அவுங் வூட்ல போய் பேசுணோ பசங்கல்லா போய்ட்டு
ஓ ஓ
இது மேரி இதா லாஸ்ட்டே பசங்கல்லா போற்து அப்டி இப்டினு பேசி அப்பறோ அனுப்புனாங்க ஓ ஒர்த்த மட்டு ஏமாத்திர்க்கா வர வரன் சொல்ட்டு ஊருக் கெளம்பிட்டா அந்த அவனுக்கு அந் டிக்கெட்லா நாங்க தா கட்ணோ
அப்டியா
ம் ம் அப்றோ அப்டே ஏறியாச்சு
ம் ம்
ம் நீங்கல்லா பேம்லியா போவீங்களா இல்ல
ஃபேமிலியோட தா ஃபேமிலியோட தா கார்ல தா போவோ
ஆ முடியாது எத்தன் பேர் போவீங்க
நா எ பசங்க எங்க வீட்டுக் காரு என்னோட அம்மா எந்தம்பி எந்தங்கச்சி தம்பி ஃபேமிலி
ம் இவ்ளோ பேரு கார்ல போவீங்களா
சொல்லுங்மா
இவ்வளோ பேரு காத்து கார்ல போறீங்களே பத்துமா எடோ
ஆ கார்ல போவோ ரெண்டு கார் போவமே
ஓ அப்டியா அதுக் ஒரு வேன் புட்ஸின் போலால்ல
காரு எங்க வீட்டுகாரோட ஃப்ரெண்டோட காரு பெட்ரோல் மட்டு நாங்க போட்டுக்குவோ அதனால ஒரு கார் மட்டு ரெண்ட்டு்க்கு எடுத்துகிட்டு ஒரு கார் பெட்ரோல் போட்டு எடுத்துப்போ ம் ஆமா
ஓ ஓ ஓகே ஓகே ஓகே இல்லயே ரெண்டு பேரு வந்து எல்லா ஒன்னா போனன்னு நல்லா சந்தோஷ ஜாலியா இருக்குல்ல அது சொல்து
ஆமா
நாங்கள்ளா ஃபேமிலியோட நா எங்கயு போனது கெடயாது
ம்
அப்புறமா பல்லா ஃப்ரெண்டு கூட தா போவ
ஆ
ஏன்னா என அதிகமா வாமிட் வரு அதனால நா போ மாட்டே இவனுக கேக்க மாட்டானுங்கோ டே நா வரல்லடா நா கூட என்ன உடமாட்டானுங்கோ
ஆமா எனக்கு கூட இந்த மாரி பிரச்சன உண்டுதா எனக் உண்டு எ பொண்ணுக்கு உண்டுதா அது மாரி பஸ்லல்லா ஏறுனாலே படுத்துருவா வாந்தி வருது வாந்தி வருதுன்னு ஆமா
அப்பறோ எப்டிதா
ஆம்மாம்மா டேப்லெட்லா போட்டு அழச்சிட்டு போனாலுமே வாந்தி வருது வாந்தி வருதுன் படுத்துருவா
ஐயய்யோ
அதனால கொஞ்ச தூர கூட அவள அழச்சிட்டு போ முடியா ஹாஃப நவர் ஹாஃப நவர் கூட டிராவல் பண்ண முடியாது அவள பஸ்ல வச்சுகிட்டு
என்ன எனக்கு தா பஷ்சு அப்டிதா இந்துச்சு பஸ்ஸு அப்புற பஸ்ஸுல போய் போய் சரியா ஆயிச்சு
ம்
அப்புற இப்பலா ஹில்ஸு ரொம்ப நாள் டிராவல் பண்ணா வாமிட் வந்துரு
அது கொஞ்ச பெரிய பிரச்சனையா இருக்கு நம்மளுக்கு
கரெக்டிது நா இப்போ அதுல கொஞ்ச ஜாலியாவே இருக்க முடில என்னால அது ஜாலியாவே இருக்க முடியாம போயிச்சு ரிப்புல ஒரு த்ரீ டேஷ நா பத்துனே தா இருந்தே பத்துகனேஇருந்தேன்
ஆ ஆமா இது பிரச்சனைனாலே நம்மளால ஒரு என்ஜாய் பண்ணவே முடிய மாட்டேங்குது
ம் ஆமா
ம்
அதோடு என்ஜாய் பண்ணாமயே சும்மாவே போயிச்சு ஏழு நாலு ஒரு மூணு நாள் என்ஜாய் பண்ணாம போயிடுசு திருப்பி அப்புறோ இதுக்கப்புறோ காசு செலவு பண்ட்டோ சரி வெளியே வந்து அப்டி வாமிட் எடுத்து அப்டி எப்டி எப்டினு போயிச்சு
அத ஆமா ம் சாப்பாலா நீங்க செஞ்சு கொண்டு போரீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்ட்டீங்களா
ஓட்டல் தா
ம்
பசங்கோ எல்லா இருவது பேருமே ஒக்காருவோ ஒரே ஓட்லு எவ்வளோ வருதோ எல்லா ஸ்பிலிட்டு ஒரு நூத்தம்பருவா ஆவு ஒரு ஆளுக்கு அதிகமா நா சாப்புடவே மாட்டே வாமிட் வருமேன்ட்டு
இருவது ரூவாய்க்கு இருவது பேரு நூத்தம்பது ரூவாய்க்கு தா சாப்ட்டீங்களா
ஒரு ஆள் நூத்தி ஐம்பது ரூவாகி
ஒரு ஆளுக்கு நூத்தம்பது ரூவாய்க்கி சாப்டுவீங்க ஒரு வேலைக்கு
ம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு வரு அவ்ளதா இருவது பேர் கணக்கு போட்டா ஒரு ஆளு நூத்தி அம்பது
நல்லது நல்லது
அவ்ள் தா வரு
ம் நாங்க போனப்பயே ஹோட்டல்லா ஹோட்டல் எல்லா சாப் சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்லாவு இருக்க மாட்டேங்குது அந்த சைடு டேஸ்ட்டு நம்ளுக்கு புடிக்க மாட்டேங்குது
ஆமாமா அது அதுவு ஒண்ணுதா எனக்கி இந்த கேரளா சைட்ல்லா டேஸ்ட்டே புடிக்காது
ஆமா
சாப்டாமே இருந்தனே கிட்ட தட்ட
ம்
சாப்டாமயே ஜூஸ் மட்டு குடிச்சிக்கினு அப்டியே இருந்த ம் ம் ம்
நானு கேரளா போனப்ப சாப்டவே புடிக்காது ஹோட்டல்லா பாத் தாலே உள்ள போவே புடிக்கா
உங்களுக் எப்டி க கேரா இருந்தா வாமிட்லா வர மாரி இருந்தா
ஆ வாமிட் வர மாரி இருந்துச்சுன்னா டேப்லெட் போடுவ
ஒ டேப்லெட் போட்டா சரியாயிடுமா
ட சரி ஆகாது எனக்கு சரியாகாது எ பொண்ணுமே அப்டி தா என்னோட மோசோ எ பொண்ணு
அப்டியா
அப்புறோ கொஞ்சோ தூரோ எறங்குறது அப்புறோ வாமிட் பண்றது அந்த மாரியே கொஞ்ச தூரோ கொஞ்ச தூரோ நிக்கிறது போறது எறங்குறது அந்த மாரி போய்ட்டு இருப்போ நாங்க
அய்யய் ம்
ஆம்மா
நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல பத்துருவ லாஸ்ட்ல யாருவரவே மாட்டாங்க நா ஒரு ஆளு பத்துருவ